ஹலோ ஆ கேக்குது உங்களுக்கு, நல்லாருக்கேன். உங்களுக்கு கிளியரா கேக்குதுல்ல. ஓகே ஓகே ஓகே. ம்.. நீங்க எப்டிருக்கீங்க.
நல்லா இருக்கே தோழி, பாப்பா என்ன பண்றா தூங்கிட்டாளா.
ஆம்மா அவங்க எப்டின்னா அவங்க வந்துட்டு தூங்குவாங்க. திடீனு அப்டியே முழிச்சுட்டு அப்டியே பால் கேப்பாங்க. குழுச்சுட்டு அப்டியே தூங்குவாங்க. இப்டி பண்ணுவாங்க.
அப்டியா. அது செரி நடக்குறாளா பாப்பா.
னா நடப்பா, ஒன்னே கால் வயசு, அவு அவ பத்து மாசத்துள்ளே நடந்த்ட்டாங்க. ரொம்ப சீக்கிரோ நடந்துட்டா ஆ ரொம்ப ஆக்டிவே ஆ ரொம்ப ஆக்டிவா இருக்கா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டா பத்து மாசத்து எந்திருச்சு நடந்தா பதினோரு மாசம்மா ஓடிக்கிட்டுருக்கா என்னாலே நம்ப
ஹய்யிய்யோ சூப்பரா இருக்கு தெரியும அதெல்லா நான்ல்லா எட்டி எட்டி பாத் தே எ பையனுக்கு அவ வந்து பத்தாது மாசோ அப்டினா புடிச்சிட்டு நடந்தா பதினோராம் மாசோ அந்த டைம்ல எல்லா புடிச்சுட்டே செவர் இருக்குல்ல அது புடிச்சுட்டே நடப்பான் எல்லா சேர தள்ளிட்டே நடப் பா ஆனா அவன் வந்து தனியா செல்ஃபா நடக் கல்ல எனக்கானா பயோ என்னடா இது பெறந்த நாள் வரப்போது ஒரு வயசாக் போது இன்னு நடக்கலையேன்னு, ரொம்ப கவலையாயிடுச்சு
ஆனா இப்பெல்லா அப்டி கெடையாதுங்க ரொம்ப லேட் டாகுதுங்க எ பொண்ணெல்லா பெரிய பொண்ணு வந்து உ ஒன்னேகால் வய்சாய்ட்ச்சு அப்பறந்தா நடக் வே ஸ்டாட் பண்ணா ஆனா பெரிய பொண்ணு எப்டின்னா மெது மெதுவா எந்திரிச்சு நிக்கிறது அப்புறம் மெது மெதுவா செவத்த புடிச்சு நிக்கிறது அப்புறம் மெது மெதுவா சைட்லயே செவத்த புடிச்சு நடப்பா. கட்டூல்ல சைட்லே சைடலேயே புடிச்சு அப்டி நடப்பா அப்புறோ வந்துட்டு நாங்க இந்த நடவண்டி குடுத்தோ நடவண்டி குடுத்து மெ து மெதுவா மெது மெதுவா எல்லாரு ஃபேமிலியா எல்லாரு நிப்போ எல்லாரு க்ளாப் பண்ணுவோ அப்டி நடப்பா சிரிச்சுக்கிட்டே அவளுக்கு வந்து நாங்க ட்ரெயின் பண்ணு எல்லாரு சேந்ததுஎ சூப்பர் அந்த வீடியோல்லா அப்டி அவள எல்லாமே வீடியோ எடுத்து வெச்சிருக்கே நா சின்னவுளுக்கு அதெல்லா கண்டுக்வே இல்ல எப்ப எந்தர்ச்சு நடந்ச்சுனே எனக்கே தெரில திடீனு ஒரு நாள் உட்காந்துட்டுருக்கு எந்திர்ச் நடந்து வந்துகிட்ருக்கு இந்த மாரி எந்திரிச்சு நின் டோ இந்த மாரி செவத்த புடிச்சு ச சைட்ல நடந்தோ இதெல்லாம் பண்ணவே இல்ல இவ எடுத்தோன ஸ்ட்ரெய்டா நடந்துட்டா அ என்ன பெ ரியவன ஓட்றால்ல பெரியவ இவ பாக்குறதுக்கு பெரியவ இருக்கா அவ ஓட்றதையு விளாட்றதையு கொழந்தைங்களோட அத பாக்குறா அதனால இவ வந்து அவளாவே டக்குன்னு எந்திரச்சு ஓட ஆரம்பிச்சுட்டா நடந்து அப்ப எனக்கு ஆச்சரியம் ஆ பாத்துட் கிட்டா எனக்கு ஆச்சரியமா இந்ச்சு அவளுக்கு வந்து நாங்க ஒவ்வொன்னு சொல்லி குடுத்தோ நடவண்டிலியே ரொம்ப நாள் நடக்க வெச்சே அப்புறந்தா தனியா நடந்தா கரெக்டா மொத மொத நடந்த து மொத மெத தவந்தது எல்லாத்தியு கரெக்டா கேப்சர் பண்ணிட்டே இருப்பே அவள அந்தளவுக்கு அவள கவனிச்சே இவள அப்படியே விட்டாச்சு ஏனா இவள பாத்துக்க பெரியவ இருக்கால்ல ரெண்டு பேரு சேந்து வெளையாடவு
ஆமா மொத கெழந்தையைதா நம்ம எல்லாத்தியு பாத்து பாத்து வீடியே எடுப்போ அதே நான் னே அதேதா குப்புர விழுறது உட்காந்தது அதுக்கப்புற யான போட் டது அதுக்கப்புற புடிச்சிட்டே நடந்தது இப்படி ஏகப்பட்ட வீடியோ இருக்கு
ஆனா பெரிய பெரிய பசங்ளா ஆனவுன்ன கேப்பாங்கல்ல அவுங்க நம்மள
ஆமா கண்டிப்பா இப்பயு ஆமா இப்பயி எ பையே கேப்பா இது நானாமா இது நானாமா அப்டின் சொல்லிட் டு இது நீ இல்ல சும்மா நா என்ன பண்ணேன்னா ஒரே ஏஐ வீடியோ இருக்குல்ல அதுல இவ ஃபோட்டோ போட்டு ஒரு அம்மாவ கொழந்திய தூக்கி வெச்சிருக்க மாரி அப்ப நா சொன்னே இங்க பாரு இதா உங்க அம்மான்னனா இதெல்லா எங்க அம்மா இல்ல நீதா எங்க அம்மா இது சும்மா அப்டின் கரெக்டா கண்டுபுடிஷ்ட்டா
அதா அவுங்களுக் தெரியுதுல
ம் ஆமா இவே நடந்தது வந்து கரெக்டா பெறந்த நாள் முடிஞ்சு ஒரு வாரத்துல நடந்துட்டான் ஆனா நடந்தாலு நடந்தான் சிஸ்டர் எம்மாடி எம்மா தாங்க முடியல அங்க ஓடவு இங்க ஓடவு
அதுதான் நாங்களு இப்ப பண்ணிட்டு இருக்கோ
ஆ வீட்ல அதுக்கப்றோ என்ன விழுந்துர கூடாதில்லய அப்டின்னு சொல்ட்டு வீட்ல வந்து ஒரு
என்னோட பிள்ள எல்லா விழுந்து விழுந்து எந்திருக்குது இப்ப நல்லா நடக்க ஆரம்பிச்சு சூ ப்பாரா நடப்பா அவ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிலயே ஒரு படி ஏறதா இருக்கட்டு எறங்கறதா உக்காந்து உக்காந்து ஏறுவா எறங்குவா ரொம்ப பாதுகாப்பா இருப்பா விழுகவே இல்ல இப்ப வந்து நல்லா ஓடுதில்ல இப்ப வெளாட்டுத்தனமா சும்மா அசால்டா புடிக்காம கொல்லாம எறங்குவோனு எறங்கறது படில நின்னுகிட்டு ஆ அந்த ஒரு படி ஏர்றமல்ல அந்த படில நின்னுகிட்டு என்னைய பாத்தா அம்மா அம்மான்னு கூப்டுவா என்னன் பாத்தம்னா அங்கிந்து குறிக்கறாங்ளா கூச்சு கூச்சு வெளாடறாங்க நேத்து நடந்து வரேன்னு சொல்லி விழுந்து வாய்ல ரத்தமே வந்துருச்சு மொத மொத நேத்துதான் விழுந்து ரத்தமெல்லா வந்துச்சு அதுக்கு
அச்சச்சோ ஒண்ணு பிரச்சனை இல்லல்ல
ட்டதா அது என்ன விழுந்து விழுந்தான பிள்ளைங்க எந்திருக்குங்க
உண்மதா என் பிள்ளைக்கல்லா மண்டெல்லா எத்தன வாட்டி இடிச்சு இடிச்சு வீங்கி வீ ங்கி எம்மாடி படில இருந்தெல்லா புரண்டெல்லா விழுந்திருக்கான் திட்டுதா விழு எங்க அப்பா
இது இந்த இப்போ சின்ன சின்னவ பெரியவ சோ ஒரு எடத்துல உக்கார வெச்சுட்டு எதாவது ஒரு பொருள குடுத்தம்னா அத மட்டு நோண்டிட்டு பேசாம உக்காந்திருப்பா சின்னவ அப்டி கெடையாது நா அப்டி வெச்சிட்டு இப்டி போ முடியாது பின்னாடியே வந்துருவா நா அப்டி போயிட்டு தொடைக்க போவோ வீட்ட அப்டின்ட்டு போவன் இவ என்ன பண்ணுவா அந்த தண்ணி அங்கண்ண சிந்தி இருக்குமல்ல வந்து வலிக்கி விட்டு டம்முனு பின்னாடி மண்ட வந்து அடிக்கு கீழ விழுவா நெறைய தரவ சிஸ்டர் ஒரு தரவ ரெண்டு தரவ இல்ல சும்மா சும்மா விழுவா சொல் பேச்சே கேக்க மாட்டா ஆ ரொம்ப சேட்ட
இந்த மாரி வாண்டோல்லா நல்லா வருங்க நம்மளாலா தாங்க முடியாது அதே மாரி இந்த மாரி துறுத்துருன்னு இருக்க பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்குங்க தெரிமா என் தங்கச்சி பொண்ணு அதேதா போல இப்டிதா அவ பதினோரு மாசத்துல நடந்துட்டா ஆனா நல்லா துரு த்து இவ பாட்ட ரைம்ஸ ஃபுல்லா அவ படிக்கிறா சிஸ்டர் இவனுக்கு என்ன அவன் அவளு க்கு வந்து ரெண்டற வயசுதா இவனுக்கு என்ன சொல்லிக்குடுத்தாலு அவ வந்து அது சின்ன வயசுலயே அப்டி அப்டியே அவளு மனப்பாடம் பண்ணி
நாங்க இப்பவே கொழந்தைங்க அதா இப்ப இருக்க கொழந்தைங்க ரொம்ப வந்துட்டு ஷார்ப்பா இருக்காங்க சிஸ் அ சொல்றத டக்குன்னு கேப்சர் பண்ணிக்கிறாங்க
கண்டிப்பா எல்லா பிள்ளைகளு ஸ்கூலுக்கு போ மாட்டேன்னு அழுறாங்க இவா ஸ்கூல்ல இருந்துட்டு வீட்டுக்கு வரமாட்
வரமாட்டாங்க பரவால்ல அப்ப எப்டி இருக்காங்க பாருங்க
எனக்கெல்லா சிரிப்பா வருது எல்லா புள்ளைங்களு ஸ்கூல் வர்றதுக்கு அளுவுங்க
இல்ல நமக்கே இப்டி இருக்குன்னா அந்த டீச்சர்ஸ்க்கு எவ்ளோ சந்தோஷமா இரு க்கு அந்த பிள்ளைய விடவே மனசு வராது
கண்டிப்பா நானு டீச்சர்தானே
ஆ ஆமா நீங்லு டீச்
ஆனா ஆனா அவ கிளாஸுக்கு இல்ல நாதா அனுப்பி வெப்பே ஆனா எங்க அப்பா கூப்பட வந்திருக்கு இந்த வெள்ளிக்கிழமன்னு ரெண்டாவது நாள் ஸ்கூலு சேர் நீ வீட்டுக்கு போ ஸ்கூல் விட்டுச்சுனா போ மாட்டன் நா அங்கன உக்காந்துட்டு போ மாட்டாங்கற அப்ப அங்க இருக்க ஆள்லெல்லா சொல்றாங்க என்னமா சின்ன பிள்ளைய கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டிருக்கீங்கோ எல்லா பேரன்ட்ஸ் ஸ்கூல் வர அழுகுங்க இந்த புள்ள அது மாரி ஏ போட்டா சிஸ்டர் சும்மா ரெண்டு நாள்தா நா சொல்லி் குடுத்தே கைய புடிச்சு அவ அப்டியே இப்போ இப்ப வீட்ல எங்க பாத்தாலு எழுதி ஆமா சிஸ்டர் நோட்லயே போட்டு வெக்கிறா ஒரு பேனா கேக்குறா ஸ்லேட்டுல ஃபுல்லா ஏ ஏ யா போட்டு வெக்கிறா அவ அம்மா க்கென்னனா சந்தோஷ தாங்க முடியல அடுத்த லெட்டர் சொல்லிக்குடு அடுத்த லெட்டர் சொல்லி
அப்டின் சொல்றாங்க பரவால்ல ஆனா இந்த மாரி ஆர்வமா எல்லா விஷ்யங்களு பண்ற கொழந்தைங்க கெடைக்கிறது வந்து து ஒரு பெரிய
அ உண்மைலே உண்மைலே சிஸ்டர் அதேதா ஏ பையனு இங்க நா போர்டு வாங்கி வச்சு சொல்லி குடுக்குறே அவ ஸ்கூல்ல படிச்சத விட் ட நா இங்க அவனுக்கு கோச்சிங் குடுத்துதா எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அவ என்னெல்லா படிக்கனுமோ அது எல்லாத்தையுமே நா இப்பவே படிக்க வச்சுட் டே நா போர்டு வாங்கி குடுத்து அவனு ஆர்வமா இருப்பா இப்ப எ பேரயே வீட் ல எல்லா யார் பேர எழுத சொன்னாலு சொல்லி எழுதிரு வா ஐ மீன் தமிழ்ல இங்லீஷ்ல வந்து ஏ நேமு எழுதுவா அவனோட நேமு எழுதுவா
பரவால்ல ஆனா இது எழுதற்தே பெரிய விஷ்யோல்ல
ஆமா கண்டிப்பா மு
எ பொண்ணு என்னய திட்றா எ பொண்ணு ஏ பி சி டி எழுதுறா நம்ம சொல்றதெல்லா எழுதுறா இன்னு வந்து பாக்காம எழுத தெரியாது ஏ போடு பி போடுனா ஒரளவு தெரியுது அதுக்கப்ற எம் மா எம் எப்டி இருக்கு அத போட்டு காம்ச்சா அத போட்றா நம்ம என்ன எழுதி காமிக்கிறோமோ அத பாத்து எழுத தெரியிது நா இனிமேதா சொல்லிக்குட்ணு இப்பதா யு கே ஜி போறாங்க ஆ என்னப் பண்றே எ பொண்ணுக்கு ஒ பேருன் சொல்லி எழுதி குடுத்தனா ஏ பொண்ணு இப்பவே திட்றா எனக்கு எதுக்கு இவ்ளோ பெரியப் பேரு வச்ச ஆ இவ்ளோ பெரிய பேர்லா எழுத முடியாது ஏ பொண்ணு பேரு அமீரா ஃபாத்திமா
ஐயயோ நீங்க அமீரானாது வச்சுருக்கலாம்ல ஐயோ பாவ
நா அமிரான்தா சொன்னே எங்க மாமனார்தா பின்னாடி வந்துட்டு பேரு பே பின்னாடி ஒரு பேர் சேக்கனுன் சேத்துட்டாங்க ஆ சின்னவ பேரு அஸ்மியா இப்ப அதுனாலதா பிரச்சன வருது இவளுக்கு மட்டு ஏ சின்ன பேரு வச் எனக்கு மட்டு பெரிய பேரா இருக்கு
ஏ பைய பேரு சாட் பேருதா மாய்ஸ் மூர் நால் அஞ் நாலெழுத்து அஞ்செழுத் து அவ்ளோதா ஏனா பிள்ளைங்களுக்கு அப்பதா ஈஸியா எழுதுறதுக் கு பாவ எக்ஸாம்ல ஒக்காந்து பேரே பெருசா
செரி இப்ப ரெண்டு பேர் பேரு எனக்கு பரவால்ல இனி வந்துட்டு இந்த டென்த்து படிக் கடைல இந்த டுவெல்த்து படிக்கைலலா பப்ளிக் எக்ஸாம் எழுதுவாங்கள்ல ஏ வரிசைல வந்து மொத் தல்ல வேற ஒக்கார வச்சுருவாங்கே எல்லாத்துலயு ஃபஸ்ட்டாளா வேற கூப்டு வாங்கே அதுக் அன்னைக்கு நா செத் தே என்னய போட்டு பாடா படுத்திருவாழளுங்க எதுக்கு நீ ஏ ல பேரு வச்சன்னு
உண்மைலே சிஸ்டர் அதனாலதா நா எம் ல வெச்சுது எடைல இருக்கட்டுனேதா எல்லாத்துலயு ஃபஸ்ட் இருக் குனுனு அந்த புள்ளைங்க எக்ஸாம்ல ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு ஆமாம்மா பயோ வந்துரு ம் பதட்ட வந்துரு பதட்டத்துலே தப்பா பண்ணிருங்க
உண்மைலே கண்டிப்
ஒரு வேள அந்த டைம்ல கேட்டாங்கனா நம்ம என்ன சொ சொல்லிக்கனுனா நீ வந்து அதுல கூட நீ ஃபஸ்டா இருக்கனுனு அம்மா நெனச்சே
அப்டி சொல்லி சமாளிச்சிறணு நமக்கு என்ன சமாளிக்கவா தெரியாது
அதுதே
என்ன பண்றது ஏ பைய எழுதுவா ஏ பி சி டி லருந்து ஸ்மால் ஏ பி சி டி கேப்ஸ் கேப்டலன் அதுக்கப்றோ ஆனா ஆவனா இக்கு இங்கு அதுக்கப்றோ கானா நானா அதுக்கப்றோ கி கீ எல்லாமே எழுதுவா எல்லாமே கத்து குடுத்து இப்பவே கத்து குடுத்தாச்சு அது மாதிரி நீங்க பொண்ண மதுர சவுண்டல்லா விட்டுட்டிங்களா
இல்லங்க இங்க இங்க நாங்க ஒரு ரெண்டு வருஷோதா ஆகுது வந்து இங்க வந்துட்டு இங்க பள்ளிவாசல்ல ச் சொல்லிக் குடுக்கறத விட யாரோ லேடி சொல்லிக்குடுக்றதா சொல்றாங்க எங்க என்னன்னு இன்னு நா கேட்கவே இல்ல ஆ ஆனா கூட்டிட்டு போய் வுடணு ஓதி படிக்க உடணு
நானு இன்னோ விடல ஆனா வீட்ல வச்சு குரானேல்லா நா ஓத சொல்லி குடுத்துட்டேருக்கே ஏன்னா அதுக்கப்றோ அவ நா விட்டா அங்க போய் விட்
ஏ பொண்ணு ஏ கிட்ட ஸ்கூல்ல உள்ளதே படிக்க மாட்றா நா வந்துட்டு சும்மா அந்த மத் தத சூரா சொல்லி குடுக்றது களிமா சொல்லி குடுக்றது இந்த விஷ்யோல்லா சொல்லிக் குடுத்துட்டே சொல்லுவா அது தவுத்துட்டு நா இன்னு எஸ்னல்லா ஸ்டார்ட் பண்ணல எதுவு அத பத்திலா எதுவுமே சொல்லல நா தொழுதென்னா பாத்த அத பாத்து அவுங்க தொழுவாங்க மேடம்
தொழுவா ரெண் டூ தௌசண்ட் டொண்டி ஒன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா பாப்பா
ஒன்னுதா பொறந்தா ஏழு வயசுல இருந்து தானே கன்ஃபார்ம் தொடங்கணு
இல்ல நம்ப இப்போ எல்லா சின்ன கொழந்தேல ஆனா நானு இவன விடல எங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா
எனக்கு இங்க யாரயு தெரியல நா சொல்லிட்டேருக்கே இப்போ யூ கே ஜி பொய்யிட்டா ஃபஸ்டாண்ட்டு புக் இப்பருந்தே ஸ்டார்ட் பண்ணாதா இப்ப எப்டி ஏ பி சி டி அவ படிக்றா அந்த மாரியே படிச்சாதா அவ்ளுக்கு
ஆ நீங்க இப்பவே விடதா செய்யலா இல்லன்னா நீங்க ஒரு குரான வாங்கி நீங்க வீடல வச்சுன்னாலு சொல்லி குடுக்கலா
நா சொன்னா அவ படிக்கவே மாட்டா நா படிக்ற விஷ்யங்கள் ஸ்கூல்லயுமே ஸ்கூல்ல படிக்கிறால வீட்டுக்கு வந்துட்டு நா ஏ பி சி சொல்லிகுடுத்தனா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷோ உட்காந்துருப்பா ஆ போது போது போ கை வலிக்குது அப்டின்றுவா என்கிட்ட வந்து எப்டின்னா ச் என்னோட மாமியார் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டு அவங்க வந்து என்னை திட்டுறாங்க பண்றாங்க ச் என்னை கொஞ்சோ இதுவா பேசுவாங்கல்ல வேணும்னே அவளுக்கு முன்னாடி ச் இது பண்ணி கொடு அவ அவ ஏதா கேட்டான்னா நா எதுவு முடியாதுன்னு சொன்னேன்னா எங்க மாமிட்ட போய் சொல்லிருவா அப்ப அவங்க சொல்லைல நம்ம அதை செஞ்சுதானே குடுத்தாகணு இப்டி பண்றது ஆ இப்டி பண்றதுனால அவ வந் வந்துட்டு அங்க பாருங்க அத்தமா அம்மா அப்டி பண்றா அப்டி சொல்லி ஏதாவது ஒன்னு சொல்லிற அதனால வந்துட்டு என்னை மட்டோ தட்டி மட்டோ தட்டி எ பிள்ள வந்து எங்கிட்ட வந்துட்டு ஸ்டிரிட்டுன்றதே இல்லாம போச்சு
அது செரி இந்த நல்ல இந்த இந்த நல்லம்மா மாரி இந்த நல்லமா மாரி இருந்தாலே இதுதா நாம எதுமே பண்ண முடியாது கண்ட்ரோல்லா வச்சுக்க முடியாது செரிங்க தோழி அ அப்றோ பண்றே
ஆ ஓகே சிஸ்டர் பாய்
ம் பாய்